வணக்கம்
ஆ தோழி இப்போ நா பேசுறது நல்லா கேக்குதுல உங்களுக்கு
அ சொல்லுங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி அதா தோழி இப்ப தலவலிக்குது அப்டின்னு சொன்னே அதுக்கு நீங்க மருந்து சொன்னீங்க
ஆ நிச்சயமா தோழி நா உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அத சொல்றே தலைவலியினு நமக்கு வரும்போது நம்ப மருத்துவ ஆலோசனைப்படிதா வந்து நம்ம மாத்திரைகள் எல்லாம் எடுத் த்துக்கணும் அதனில நம்ம வீட்லயே இருக்கும் போது நம்ப சில விஷயங்கள் மூலமா தலைவலி வரத நம்ம தவிர்க்கலா பாத்தீங்கனா கோடை காலங்கல்ல அதிகமா வேர்வையா இருக்கு அதனால ஒரு வாரம் ஒரு மூன்று முறையாது தலை வந்து நல்லா சுத்தமா குளிச்சு இருக்கு நல்ல தலை காய மட்டு அத விரிச்சு உளர வைக்கணு நம்ப அவசரமா வேலை இருக்குனு தலைய குளிச்சுட்டு அள்ளி நம்ம முடிய முடிஞ்சுட்டோனா அந்த ஈரம் தலையில கோத்துக்கு அதுவே நமக்கு வந்து ஒரு சளிபிடிக்க தலைவலிக்கு ஒரு காரணமாயிடு தோழி
கண்டிப்பா தோழி அதாவது நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கனா நா உண்மையாவே வேலை வேலைன்னு சொல்லிட்டு இந்த வாரோ நா தலைக்கு ஊத்திக்கவே இல்ல தோழி நேத்து வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம தலை குளிக்கன்னு பாத்தா நேத்து ‌தீடிர்னு வெளில கிளம்ப போற ஒரு சூழ்நில ஆயிருச்சு சும்மா குளிச்சது பாதி குளிக்காதது பாதி மேல துணி எடுத்து வைக்கனு விட்டு வர மாதிரி ஆயிட்டு
ஓ சரிங்க தோழி நீங்க சொல் துல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தலைவலி ஏன்னா நம்மளோட உடல் நலத்தை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம் இல்லையா அதனால அவ்வபோது தலை குளித்தல் அதிகமா சிந்தனையு பண்ணாதீங்க தோழி ஒரு விஷயத்த பத்தி நம்ம ஆழமா சிந்திக்கிறோம்னா அது கூட தலைவலிக்கு ஒரு முக்கிய காரணமாயிடு தோழி
ஆ அதுவு உண்மை தா தோழி நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கனா நா ஒரு ஒரு விஷயத்த நா பயங்கரமா தீவிரமா யோசிச்சுகிட்டு இருக்கே ரெண்டு நாளா ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சோ ஒரு கடன் பிரச்சனையா இருக்கு தோழி அதுதா எனக்கு எப்டி இத ச சமாளிக்கப் போறோ சமாளிக்க போறோன்ற மாரி அப்டியே எனக்கு யோசனைையிலே போது அத விட தலையே வலிக்குங்க எங்க வீட்ல முடியல அவ்ளோவு ஊக்கி எனக்கு ஒரு ஒரு வாரத் முடி அவ்ளோ கொட்டிருக்கு தோழி ஒரு பாக்ஸ் நெறைய முடி கொட்டிருக்கு
ஓ இது ரொம்ப வருத்தமான விஷயம் தோழி ஏன்னா முடி உதிர்தல் தலைவலிங்கிறது நீங்க அதிகமான மன உளைச்சல் சிந்தனைகளும் காரணமா இருக்கு அதே மாதிரி நீங்க தலைக்கு குளிச்சுட்டு நல்லா காய வச்சு தலையை முடிஞ்சிங்கனா சளி பிடிக்காது முடிவு உதிர்தலுக்குனு பாத்தீங்கன்னா இந்த முருங்கை கீரை நம்மளோட சுற்றுச்சூழல்ல அதிகமா கிடைக்கு இல்லையா முருங்க கு கீரை வந்து அதி அதிகமா சாப்புடுங்க இல்ல வந்து பேரிச்சம்பழம் இதெல்லா சாப்படம்போது முடி உதர்வு குறையு அதையும் தாண்டி அதிகமான முடி உதிர்வு ஒங்களுக்கு இருக்குன்னா நீங்க மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல்ல இரும்புச்சத்து மாத்திரைகள் சாப்ட்டீங்கன்னா அதுவு ஒங்களுக்கு முடி உதிர்தல குறைக்கும் தோழி
ஆமா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ இப்பாத்தலு இந்த ஒரு வாரமா எனக்கு கொஞ்சோ ஆ மன உளைச்சல் கொஞ்சோ அதிகமாருக்கு தோழி அதிகமா வந்து யோச்சுக்கிட்டு நறைய ஃபோன் பேசுவே அது எனக்கே தெரிது அதிகமான நா ஃபோன் பயன்படுத்துறே அதனால கூட எனக்கு தலய வலிக்குதா அப்டின்றது எனக்கு தெரியல ஆ இந்த மாதிரி நறைய குழப்பங்கள் நறைய இருக்குறே
நீங்க சொல்றது புரிது தோழி எந்த பிரச்சனைக்குமே நம்ப தனியா சிந்திக்கிறது மட்டுமே நீங்க சொன்னது போல ஒரு கடன் தொல்லையாக இருக்கட்டு இல்ல குடும்ப சூழலாருக்கட்டு நம்ம சிந்திக்கிறது மட்டுமே நம்ம பிரச்சனய தீர்த்துடாது நீங்க ஒங்க குடும்ப உறுப்பினர்களோட இல்ல ஒங்க வீட்ல நீங்க பொருளாதார ரீ தில யார சார்ந்திருக்கீங்ளோ அவுங்களோட இந்த பிரச்சனய எப்டி சா சரி பண்ணலா அப்டிங்கறத பத்தி ஆலோசனை பண்ணுங்க இல்ல நீங்க தெரிஞ்ச ஒரு எடத்துலயோ பணம் வாங்கியிருக்கீங்க இல்ல ஒரு அலுவல ங்கள் ரீதியான அவுங்களிடம் நம்ப கொஞ்சோ காலக்கெடுவ அதிகரிக்கலாமா இந்த மாதிரி விஷயத்தில கவனம் செலுத் தலா தோழி கவலை பட்றதோ இல்ல நம்ம உடல வருத்திக்கிறதோ பிரச்சனைக்கு தீர்வாகாது இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அது உண்மதா எனக்கு வந்து இப்போ ஒரு குழுல பணோ எடுத்திருக்கோ தோழி அது எங்க நா எடுத்ததுல எங்க அம்மா பேர்ல எங்க அம்மா எடுத்து குடுத்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கான அடுத்த மாதம் வ முதல் மா முதல்ல ரெண்டாந் தேதிலே நாங்க கட்டணு அதுக்கு அமௌண்டு இப்ப ஏட்ட இல்ல அதுக்கான தொகை எ கிட்ட இல்ல அதுதா பயங்கர ஒரு யோசனைல எப்ப இத கட்ட போறோ எப்டி என்ன பண்ணலா அப்டின்ற மாரி நறைய யோசனைலருக்குறே
புரிது தோழி என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா நம்ப வந்து கடன் வாங்கறதே நம்முடைய அத்தியாவ திய தேவைக்குதா நம்ப வாங்கணு அதாவ்து நம்ப ஒரு சில விஷ்யங்கள் நம்ப வந்து ஆடம்பர பொருட்களுக்கு நம்ப கடன் வாங்காம நம்மளோட அத்தியாவசிய தேவயான பொருட்களுக்கு மட்டு தவிர் க்க முடியாத சூழ்நிலைல நம்ப கடேன் வாங்கிறோ அதுலயு முக்கியமா நம்ம அம்மாங்றவங்க நம்ம நெருங்கிய உறவு தா இருந்தாலு நம்மை தாண்டி அடுத்த அம்மாவுக்கு அண்ணனுக்கு இத நம்மளோட நண்பர்களுக்குன்னு வாங்கும்போது அவுங்க நம்ம பணோ குடுத்துட்டா யாருக்கு நீங்க குடுத்தீங்ளோ அவுங்கள்ட்ட நம்ம திருப்பி கேக் கவு முடியாது நம்ப அந்த கடன் ஏற்கனவே நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதோடு சேர்ந்து மற்றதையு சே த்து நம்ப பண்ணனு அப்படிங்கம்போது ஒங்களுக்கு அதிகமான பலு வந்துடுமில்லயா தோழி
என்ன தா அத தா இப்ப என்னன்னா இப்போ நா பயங்கர ஒரு யோசனைல தா இருக்கே இப்போ அம்மா கிட்ட நா இது வரைக்கு எங்க அம்மா கிட்ட நா வாங்னதில்ல ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதாவது என்ன நாங்க ஒரு வீட்டு லோன் போட்ருந்தோ தோழி வீட்டு லோன் வந்து எங்க இப்ப எங்க அது கடைசில ஒரு ரெண் டு ஈ எம்‌ ஐ அந்த தேதி தா கட்டணு அது அதாவ்து முன்னாடியே முடிச்சு இப்ப நம்ளோட அந்த பத்தரோ மத்தெல்லா நாங்க வாங்குறதுக்கு அம்மா போட்டு முப்பதாயிரோ போட்டு வாங்குன்னே இந்த நாப்பதாயிரங்கறது குறைவான தொகை தா ஆமா அவங்க ஒரு மூணாயிரருபா தா கட்டணு அன்ன அந்த மூணாயிர ரூபாய்க்கே தா இப்ப இவ்ளோ யோசன
புரியுதுது தோழி உங்களோட சூழ்நில எனக்கு புரியுது ஏன்னா நம்ப சிறிய தொகையா தேடுறது கூட நமக்கு வந்து வீட்ல அது மட்டுமே நம்மளோட தேவையா இருக்காதுல்ல மற்றபடியு இருக் குழந்தைகள் வீட்ல உணவு சம்பந்தமா இல்ல வீட்டு வாடகையா இருக்கட்டு மற்ற செலவுகள் போகும் போது நமக்கு அதுவே நமக்கு கிடைக்காத சூழ் சூழ்நிலையு வரு தோழி உங்களோட சூழல் புரியுது நீங்க மன அழுத்தத்துல இல்லாம ஏன்னா மன அழுத்தம் வந்து பல தவறான சிந்தனைகள நமக்குள்ள கொண்டு வந்துடு நீங்க இத எப்டி தீர்க்கலாம் நம்பளால சிறிய ஏதேனும் வேலைகள் செய்ய முடிந்து பணத்தை ஈட்ட முடியுதா இல்ல வேதேனும் நம்மளிடம் பொருட்கள் இருக்கா எந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த கடன கட்டலா அப்டிங்கிறதுல சிந்தனை செலுத்துங்க தோழி தவிர்க்க முடியாத கடன் இனிமேலு வாங்காம இருக்க முயற்சி பண்ணுங்க தோழி ஆனா வீடுங்கிறது அது எல்லாருக்கு ஒரு கனவு அது வந்து நம்மளோட அத்தியாவசிய தேவை அது தேவனது வந்து தவிர்க்க முடியாதுதா இல்லையா
கண்டிப்பா ஆனா உண்மையாவே இத தவிர்க்கமுடியாத ஒரு சூழ்நிலைதா ஏ ரெண்டாவது பத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி இங்குட்டு வீட்டு வாடகா அப்டின்னு வந்தோன்னா ஒரு ஏழு ரூபா வந்துருது ஒரு ஏழாயிர ரூபா நமக்கு வீட்டுசம்மந்தமா வாடகேல இருந்து கரண்ட்பில் இருந்து தண்ணி பில் இருந்து அது ஒரு டீனாக்கு ம் மூணாயிர ரூபா வேணுங்கிறது அது இல்லாம இப்ப பப் புள்ளைகளுக்கு பள்ளி பேக் னுட்டே பேக் ஒரு எங்க கொழந்தைங்க